ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
ஹலோ வணக்கம் தோழி
ஹலோ ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க தோழி
ஆ நா நல்லா இருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க தோழி
நாங்க நானு நல்லா இருக்க தோழி சாப்டீங்ளா தோழி ஆ எனக் கேக்குது உங்களுக்கு கேக்குதா தோழி
ஆ கேக்குது தோழி
ஆ சாப்டீங்களா தோழி
ம்
எங்கெயாச்சு வெளில இருக்கீங்களா தோழி ஃப்ரீயா
இல்ல தோழி வீட்லதா இருக்கு தோழி
ஓ ஃப்ரீயா தோழி பேச்லாமா
ஆ ஃப்ரீயா தா இருக்க தோழி பேச்லா தோழி சொல்லுங்க தோழி
என்ன தோழி பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதா இருக்கே தோழி ஒரு விஷய தெரியுமா தோழி
என்னது தோழி
ஓ அ நீங்க படொ எல்லா பாப்பீங்களா தோழி
ஆமா பாப்பே சொல்லுங்க தோழி
ஆ உங்களுக்கு என்ன மூவி ரொம்ப பிடிக்கு தோழி
எனக்கா தோழி எனக்கு வந்து லவ் டுடே மூவி ரொம்ப பிடிக்கு தோழி
ஆ
எனக்கா சந்திர மூவிஸ் அதெல்லா பாாப்பே தோழி எனக்கு ஃபேவரட்டான மூவினா வந்து த்ரீ த்ரீ மூவிதா ரொம்ப பிடிக்கு தோழி
ஓ எனக்கு த்ரீ மூவி ரொம்ப பிடிக்கு தோழி
ஆ அதுவு இல்லாம இப்ப வந்து
ம்
சொல்லுங்க தோழி
ஆ சந்திரமுகி ஒன் நல்லா இருக்கு சந்திரமுகி டூ வந்து கொஞ்சோ பரவால்ல
அதுலயு சூப்பர் ஸ்டாரே நடிச்சிருக்கலா தோழி ராகவா லாரன்ஸ் எல்லா நல்லாதா பண்ணிருக்காரு ஆனாலு ஒன் மாரி இல்ல பார்ட் டூ
அவர் வந்து பேய் நல்லா படம் எடுத்திருப்பாரு இந்த சீன் எல்லா எடுக்குணுன்னா ரொம்ப கஷ்டோ ஆயிடுச்சு போல ஆனா நல்லாதா இருந்துச்சு பரவால்ல
ஆ மாத்தாது
படத்துக்குலா போயிருக்கீங்களா தோழி
ஆ போயிருக்கே தோழி இப்ப கூட ரீசன்ட் டைம்ல கூலி மூவிக்கு போயிட்டு வந்தே தோழி
ஆ வீட்ல எல்லாம் விடுவாங்களா தோழி
ஆ விடுவாங்க தோழி அதெல்லா வீட்ல எல்லாரு ஃபேமிலியோட போயிருந்தோ தோழி சித்தப்பா சித்தி எல்லாரு சேர்ந்து போயிருந்துச்சு
ம் உங்களுக்கு படம் பாக்குறது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா வெளியே போறதுக்கெல்லா
எப் எப்பாச்சு ஃப்ரீ டைம் இருக்கும் போது போயிட்டு வந்துடுவோ தோழி சீக்கிரமா
ஹ் ஹ் ம் ஆனா ஜாலியா இருக்குல்ல எல்லாரு கூடய போணும்னா ட்ரிப் போணுன்னாலே
ஆமா தோழி நீங்க உங்களுக்கு படம் பாக்கலா இன்ட்ரெஸ்டா தோழி
ஆ இருக்கு தோழி இன்ட்ரெஸ்ட்லா இருக்கு
நீங்க பாப்ப இருந்தீங்களா தோழி கேட்டதுக்லா
ஆஹ இல்ல தோழி
ஏ தோழி போல அதுல
வீட்ல அலோ பண்ண மாட்டாங்க தோழி
ஓ ஹோ சரி போ
ம் நீங்க நல்லா ஃப்ரீடமா இருக்கீங்களா தோழி
ஆ அதெல்லா ஃப்ரீடம்லா கொடுக்குறே அதெல்லா ஒரு ஏஜ் இருக்குந் தான தோழி அவங்க சொல்றது கேட்கணு அப்டிண்ட்லா நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்ச்சுட்டா நம்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அதெல்லா ஒண்ணு இல்லல்ல தோழி
ஆ ஆமா தோழி எங்க வீட்ல எல்லா அதெல்லா கிடையாது தோழி சேஃப்டி முக்கியோ சேஃப்ட்டியா இருக்கணு அப்டின்னு ஆனா லக்கி தாங்க நீங்க
இல்ல தோழி நாஹா தனியால்லா போறதில்ல தோழி எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸு சேர்ந்து வந்துருவாங்க சொல்லி போறேன்னு சொல்லி சொல்லிட்டா போது அம்மா வரன்னுவாங்க தம்பி தங்கச்சி அக்கா பக்கத்து பக்கத்து அப்டியே சொந்த காரங்க இருக்கறதுனால நான் வரே நா எல்லா பங்ஷன்க்கு எல்லாரு சேந்து கும்பல்லா போயிருவம் ஆ முதல்ல களம்போது என்னடா இவ்வளோ பேர் போறோன்ட்டு இருக்கு அப்புறமா எல்லாரு களம்பன உன்னே அப்பா இவ்ளோ பேர் வராங்களா அப்டின்ற ஒரு தாட்டு வந்துரும்
ஆனா அப்பவு போய்ட்டு ஜாலியா அவங்க பேசிட்டு நம்ம போய் பேசிட்டு ஒரு ட்ராவல்
ஆ அப்டிலா இல் ஆ அஹ் அப்படியெல்லா இருந்திருக்கோ தோழி நாங்க எதுக்கு போயிருக்கோ தோழி என்ன தெரியுமா எங்க ஆ வேலூர் கோட்ட போயிருந்த இப்போ ராணிப்பேட்ல ஜீர ரீசன்் டைம்ல மும்பை சர்க்கஸ் எலாம் போட்ருந்துச்சுல தோழி
ஆ கேள்வி பட்ட தோழி
ஆ அங்க போயிருந்த தோழி அது ஒரு படத்துல வந்துச்சுன் சொல்லி போட்ருந்தாங்க தோழி அந்த ஏழாம் அறிவு அந்த ஏழாம் அறிவு மூவில போட்ருந்துச்சுல தோழி அந்த சர்க்கஸ்
ஆ ஆமா சருக் ஆமா
அதே சர்க்கஸ் தா அங்கயோ மாங்காங்கல்லு இங்கயோ போட்ருந்துச்சு சரி தோழி நாங்க பேமிலி மெம்பர்ஸ்ல்லா போய்ட்டு வந்தோ
ம் ஃபேமிலியா போய்ட்டு இருந்தீங்களா தோழி ழி
ஆமா தோழி அங்க போய்ட்டு பெறகு நாங்க வந்து டிக்கெட் நூறுபான் சொன்னாங்க
ஆ
அங்க போயிட்டபெறகு பாத்தா ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல உக்காரணுனா நூறுபா தோழி நாங்க சென்டர்ல நடுவுல உக்காரணுனா இரநூறுபா
ஆ
ஃபர்ஸ்ட்ல உக்காரணுனா முன்னூறுபாயா தோழி
ம்
இப்டியாக்கு
டூருக்கெல்லா போய்ருக்கீங்களா ட்ரிப்பு ஒரு ஒன் வீக்கு ஃபோர் டேஸ் அந்த மாரி எல்லா
ஆ போயிருக்கங்க ஒரு வார
அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்டி இருந்துச்சு தோழி உங்களுக்கு
ரொம்ப ஜாலியா இருந்துச்சு போறவழி எல்லா ஃபன்னா டான்ஸ் நாங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோ சென்னைக்கு
ம்
அ கல்யாண மண்டபத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே போய்ட்டோ
ம்
ஊரவல்லா சும்மா ஃபேமிலியா போயிருதோ டான்ஸு ஒண்டாட்டமா இருந்துச்சு ஒரு டீ கடைல நிறுத்திட்டு அங்க இறங்கி போய்ட்டு கலாட்டா அடிச்சுட்டு அப்டியே பஸ்ல ஏறி டான்ஸு ஆ ஓ ஆடுது வீடியோலா எடுத்துட்டு ஃபோட்டோஸ்லா புடிச்சிட்டு அங்க அங்க நடு நடுவ்ல வந்து நடுவ் நடுவுல வந்து தண்ணி இருக்கிற எடல்லா வந்துச்சு வாட்டர்ஸ் இதெல்லா இருந்ததுனால அங்கங்க போய் ஃபோட்டோஸ்லா எடுத்துட்டு குட்டிஸ்லா நெறய இருந்தாங்க
ம் குட்டிஸ் இருந்தாலே ஜாலியாதா இருக்கு
ஆ அப்பற கொழந்தைங்களல்லா கூட்டு போய்ட்டு நல்லா ஒரு ஆட்டம் போட்டுட்டு அப்டியே போய்ட்டு கல்யாணத்துலலா நல்லா ஆட்டோ பாட்டோ சன் பண்ணிட்டு வந்தோ ஒரு வார அதாச்சு மேந் ஃப்ங்ஷன் ஹல்தி ஃப்ங்ஷன்
ஆ
இதெல்லா போய்ட்டு ஹல்தி ஃபங்க்ஷன்லா ஜல்சாவா போச்சு தண்ணி அடிச்சிட்டு மேல கீழண்ட்டு
யயாருக்கோ அதுவு நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாலே ஒரு மாச இல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எல்லா வந்துருவாங்க ஹல்தி ஃபங்க்ஷ ன் மெஹந்தி ஃபங்க்ஷன் சங்கீத் ஃபங்க்ஷன்
எல்லாம் போச்சு தோழி அத் இதுல வேற ஐஸ்கிரீம் பாப்கார்ன் பானிபூரி இதெல்லா வெச்சிருந்தாங்க அதெல்லா அடிச்சு நாக்கவுட் பண்ணிட்ருந்த தோழி
நல்லா இருந்துச்சு ஆக மொத்தோ ஜாலியா
நீங்க எங்கயாச்சு போயிருக்கீங்ளா தோழி
ஆ போயிருக்க தோழி வீட்டு ஃபங்க்ஷன்லா இருக் க்கு போயிருக்க இந்த ஜாலியா இருக்கு எல்லார் கூடயு போணுனாலே
ஆமா தோழி
ஆ ரொம்ப நல் இருக்கு
ஆமா தோழி அத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல தோழி
ஏலகிரி எல்லா போயிருக்கீங்ளா
இல்ல தோழி போனதில்ல
ம் நல்லாருக்கு போய் பாருங்க
ஓ போறே தோழி இந்த வீக்கெண்ட் லீவ் வந்தா போனு தோழி
கண்டிப்பா தோழி போவோ செம்மையா இருக்கு நல்லா இருக்கு பிளேஸ்
இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல தா குட் டீஸ்லா கேட்டுட்டே இருக்காங்க எங்கேயாச்சு போணு போணு அப்டின்ட்டு அதா போனா எங்காச்சு போய்ட்டு வரலான் சொல்லிட்டு
ஆ
திடீர்னு எதாச்சி அ நடுவுல எதாச்சி வந்துரு அதா யாரு போவாம இருப்போ
அதா நெறைய எதாச்சு ப்ராப்ளமா இருக்கு
அதா இப்போ சொல்லிட்டே இருக்காங்க எங்கயாச்சு போலா எங்கயு சொந்தக்காரங்கலா போய் ரொம்ப நாள் ஆச்சு
ம்
ரெண்டு மாசத்துக்கு மேல ஆவுது எங்கயு போறதில்ல வர்றதில்லன் சொல்லிட்டே இருந்தாங்க எங்க வீட்ல அதா குரூப்ல எல்லாருகிட்டயு சொல்லா போலா அப்டின் சொல்ட்டு இருந்தாங்க அவ்ங்க அவ்ங்க சஜஷன் கேட்டா ஒருத்தங்க ஊட்டி ஒருத்தங்க கொடைக்கனல் ஒருத்தங்க ஏலகிரி ஒருத்தங்க சென்னை மெரினா பீச்சு ஏ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்றாங்க
ஒங்களுக்கு ஒன்னு தெரியுமா
என்னது தோழி
உங்களுக்கு ஆர்கானிக் பத்தி தெரியுமா
இல்லயே தோழி
ஆ அதா மெஹிந்தி ஆர்கானிக்கா ஆ
துக்குண்ட்டு அவ்ளோளா தெரியாது தோழி கொஞ்ச கொஞ்ச கொஞ்சந்தா தெரியு தோழி
கொஞ்ச கொஞ்சந்தா தெரியுமா
ஆமா தோழி எல்லாருக்கு தெரியுமா தோழி
ஆ கொஞ்ச கொஞ்ச தெரியு தோழி
ம் ம்
ம்
அப்றோ சாப்ட்டீங்ளா தோழி
ஆ சாப்டே தோழி நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டன் தோழி எனக்கு கொஞ்சோ வேல விஷ்யமா வெள்ல போயிருந்த தோழி
ம்
அப்டியே வரும்போது பிரியாணி கடைல போயிட்டு சாப்ட்டு அப்டியே வந்து
எப்பயும் பிரியாணி நல்லாதா இருக்கு டேஸ்ட்டாதா இருக்கு பிரியாணி எப்ப சாப்ட்டாலும் போரே அடிக்காது
அதுவும் பாய் கடைலலெல்லா போய் பிரியாணி சாப்டறது அல்டிமேட்டா
வேற லெவலா இருக்கு
உங்களுக்கு ஒரு விஷ்யமா தெரிமா தோழி
ம்
ஒரு எடத்துல வந்து நாங்க வந்து சாப்பறதுக்காக நிறுத்திட்டு இருந்தோ ஒரு கடைல
ம்
ஒரு எடத்துக்கு வந்து நாங்க வந்து எ ஃபேமிலியா போயிருக்கும்போது
ம்
அப்போ நியூஸ்லல்லா பா நாங்க அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு வரோ வந்து ஒரு வாரத்துக்கு அப்றோ அந்த ஹோட்டல வந்து நியூஸ்ல பாத்த என்னன்னா அந்த ஹோ ட்டல்ல வந்து ஒரு சாப்ற சாப்பாட்ல வந்து எதோ விழுந்திருந்துச்சு
அய்யய்யோ ஆமாவா
ரீல்ஸ் அப்டி வீழ்ந்திருந்துச்சு இப்டி அந்த கடைல போய் சாப்டாதீங்க அப்டின்ட்டு அந்த கடைக்கு சீல் வெச்சுட்டாங்ளா தோழி சென்னைல
ஆ ஆமா அய்யோ கேக்கறதுக்கே இப்டி இருக்கு ரொம்போ
ஆ எங்க வீட் எங்க வீட்லல்லா எல்லாரு எங்க வீட்ல எல்லாரு ஷாக் ஆயிட்டாங்க அய்யோ இப்பதா போய் அந்த கடைல சாப்ட்டு வந்தோ
அங்க இருக்கறவங்க சொன்னாங்ளா எல்லாரு ஷாக் ஆயிட்டு இருக்கோன்னு
இல்ல தோழி நாங்க வந்ட்டோ வந்துட்டு ஒரு மாசங் கழி ச்சி நியூஸ்ல வந்துச்சு இந்த கட
ம் நீங்க கேள்விப்பட்டீங்க தான
ஆமா தோழி நியூஸ்லல்லா போயிட்டு இருந்துச்சு அதேதா
ஆ அதெல்லா ரொம்ப க எப்டி இருக்கு இப்ப நீங்க ஜஸ்ட் மிஸ் இது சாப்ட்டு வந்துட்டீங்கல்ல அதுவே சப்போஸ் அப்டி எல்லா இருந்துச்சுனா என் கொழந்தைங்க சாப்பறாங்க கேர் இல்லாம சமைக்கிறாங்க போலரு க்கு ரொம்பவே
இல்ல தோழி ஒரு ஹேண்ட் க்ளவுஸ் போணு
ம்
ஒரு இதோட சமைக்கணுந் தோழி சுத்த பத்தம்னு சொல்லுவாங்க பாத்தீங்ளா
ஆமா
அதோட சமைக்கணு தோழி எத்தன பேர் எத்தன கொழந்தைங்கல்லா வந்து சாப்டுவாங்க தோழி
ஆமா தோழி கண்டிப்பா நா நெனைக்கும்போதே எப்டியோ இருக்கு தோழி கேக்கும்போதே
செரி தோழி எனக்கு ஒரு ஃபோன் வந்துட்டுருக்கு நா அப்றமா ஒரு பத்து நிமிஷோ கழிச்சு ஃபோன் பண்ற